ஹ ஆ சொல்லுங்க மேடம்
நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க நீங்க ஆ சாப்ட்டாச்சு நீங்க என்ன பண்றீங்க
நா ஒன்னு பண்லீங்க நானு சாப்டங்க
ஆ என்ன சமையல் இன்னிக்கி
இன்னிக்கி இட்லி சாம்பாருங்க
ஓகே பசங்க
ம் பைய ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
அப்டியா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா
ஆ ஆமா ஆமா
ம் என்ன இருக் நீ ஏதா‌ ஒர்க் பண்ணிருக்கீங்களா இல்ல இல்லியா
இல்ல இல்ல நா வந்து நானு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணங்க எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி நா எயிட் ஏயிட் இயர்ஸ் முன்னாடி ஒர்க் பண்ணங்க அதுக்கப்புறோ இப்ப வீட்லதா இருக்கங்க
ஓகே
ஆமாங்க ஆமாங்க பைய பொறந்ததுக்கு அப்புறோ மேரேஜ் எம் பி ஏ முடுச்சுருக்கங்க
ஓகே சேரி சேரி ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க மேடம் உங்களுடைய பொழுதுபோக்குல்லா என்ன என்ன பண்ணுவீங்க
நா டிவி பாக்குறது ஃபோன் நோன்றது அவ்வளோதா இது ரெண்டுதா மெயினா டிவி பாக்குறது வேற எதுவு இல்லிங்க
ஆ அப்புறோ பசங்க வந்தா அதுங்களப்
அப்புறோ சொல்லுங்க ஆமா ஆமா உங்களுக்கு எத்தன பசங்க
ங்க அவங்க காலேஜ் படிக்கிறாங்க
சேரிஸ்
ம் நானு அதேதா நானும் நானு அதேதாங்க டிவி பாக்குறது ஃபோன் பாக்குறது இதா வேல என்னது எனக் கொஞ்சோ எதா செடிலா வளக்கறனா ஒரு கொஞ்சோ ஆசையா இருக்கு அவ்ளதா
அ அப்டிங்களா உங்களுக்கு வேற டிப்ஸ் ஏதாவது ஆமா செடி மாடி தோட்டம் போடுலிங்க செடிங்க வளக்கற ஆனா செடி வளரதா மாட் டீங்குது ஏதாவது டிப்ஸ் வேணா சொல்லுங்க
இல்ல இல்ல எனக்கு கூட செடி வளக்குறதுனா ரொம்ப புடிக்கு அது நெறைய இதுல பாப் பாப்பீங்களா யூட் வீட்குள்ளயேபா
பாப்போ பாப்போ இருந்தாலு அதுக்கு இயற்கை ஒரந்தா வே னு அப்டின் சொல்லிட்டு எங்க வீட்ல அந்த இதெல்லா வாங்க இது பண்ண மாட்டாங்க அளோவ் பண்ண மாட்டாங்க அது இயற்கையா வரட்டு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஆனா வரமாட்டேங்குது எனக்கு ஒரு கவல அந்த ஒரோ நாங்களா நா மா செடி இ கொய்யா நெல்லிக்கா
ஹம்
மாதுள்ள சீத்தாப்பழோ மல்லிப்பூ கனகாம்பரம் இதெல்லாம் வச்சிருக்கேன் நீ பெருசா ஆகலவே ஓரளவுக்கு ஸ்டேஜ்ல இருக்கு ஓரளவு ஸ்டேஜ்ல இருக்கு
இன்னும் ஒரு பழம் கூட எதுலயுமே வரல
ஆஹ்ஹா எது நெல்லிக்காவேனா வந்துச்சு அதுவும் வந்துட்டு கொஞ்சோ தான் வந்துச்சு பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா நெறைய இருக்கு
ஹம்
அப்பாதா வந்தாங்கன்னா மாசத்துக்கு ஒரு டைம்மு இல்ல டூ மந்த்ஸ்கு ஒன்ஸ் வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு செடியெல்லாம் வெட்டி விட்டுட்டு போவாங்க
ஓகே
இந்த கொய்யக்கா செடி எல்லாம் கூட நா வச்சு வந்திருக்காது அப்பா கைக்கு தா வந்துச்சுங்க
உம் உம் இது செம்மண் இது தானே உங்களது செம் செம்மண்ணு வாங்கி போடணும் செடிக்குனா வந்தது
செம்மண்ணும் கொஞ்சம் போட்டிருக்குங்க
செடி வளரணும்னா மெயினா செம்மண் ஆமா அதா முக்கியம் அப்புறம் வந்து உரம்னா நீங்க இந்த காய்கறி கழிவுலாம் போடுவாங்களே அதெல்லாம் போட்டு வைங்க இல்லன்னா அதெல்லாம் ஒரு இதுல போட்டு மக்குனதுக்கு அப்புறம் போடணும்னு சொல்லுவாங்க அத பாருங்க
ஆமா ஆமாங்க
டீத்தூளு வெங்காயத்தோலு
டீ தூள் போட்டா செடி வாடிருங்க வாடிருதுங்க
ரோஜா அப்டிங்களா அந்த ரோஜா செடிக்கலாம் அதானே மெயினு
ஆமா ஒரு டைம்மு அது வந்து ரோஜா செடி வெச்சுருந்தங்க இப்ப செடியே ரோஜா செடியே இல்லீங்க அப்ப யாரோ சொன்னாங்கன்தா அந்த டீ தூள் போட்டு ரோஜா
முட்ட ஓடு கூட போடுறாங்க ஒரு சில பேரு டீதூளு முட்ட ஓடு அப்டின்ட்டு போடுறாங்க சேரி உங்களுக்கு அது செட் ஆவுலனா உங்களுக்கு அது செட் ஆவுலனா ஒண்ணு பண்ணுங்க அந்த க காய்கறி கழிவுளா இருக்கு இல்லீங்க வெங்காயத்தோலு பூண்டு தோலு இந்த காய்கறி கழிவு அதெல்லா போட்டு மக்கனதுக் அப்புறோ அதுல போட்ருணு ஒரோ மாரி அது ஆயிருங்குறாங்க சாப்பாடு வேஸ்ட் ஆகுறது எல்லாமே அதுல போட்டு போட்டு வெயிங்க அது மாரி ஒரோ தயாரிக்கிறாங்க
சேரி சேரி சேரி சேரிங்க
என்ன இருந்தாலு அதெல்லா பத்தாது ம் ம் சொல்லுங்க
ம்
நீங்க எம் பி ஏ படோ தாங்க மெயினா பாப் ப்ப நான்னு
ஓஹோ ஆஆ தேட்டருக்கெல்லா போய் பாப்பீங்களா
தேட்டருக்கு போவ இப்ப போறது இல்லீங்க அடிக்கடி சின்ன வயிசுலதா அதே பாப்போ படம்னா அப்ப டிவிலா கொஞ்சோ இதா இருந்துச்சுல அப்ப தேட்டருக்கு மட்டுந்தா போவோ இப்பதா டிவிலயே பாத்துக்குறோ அதனால தேட்டருக்கு போறதுல்ல நீங்க தேட்டருக்கு போவிங்களா
ஆ போவோங்க போவோங்க
ஆ நா மெயினா நா மெயினா அந்த விஜய் டிவி சன் டிவி மட்டுந்தா
விஜய் டிவி சன் டிவிங்களா விஜய் டிவில என்ன நாடகம் பாப்பீங்க
இதுலா வந்துச்சு இல்லைங்க பாண்டியன் ஸ்டோரு ரெண்டாவது ஃபஸ்ட்டு டூவு ரெண்டுமே பாத்த அப்புறம் இன்னொன்னுங்க
சிறகடிக்க ஆசை பாப்பீங்களா
ஆஹ் அது பாப்பேன் கரெகட் அது பாப்பேன் அப்புறம் வந்து சன் டிவில பாத்தீங்கன்னா அந்த மூன்று முடிச்சு சன் டிவில மூன்று முடிச்சா
எங்க
நீங்க விஜய் டிவி மட்டும் ஆஹ் கரெக்ட் உம் அதுல ஃபுல் நாடகம் தானே ஓடும்
ஆஹ் ஆமாங்க நான் ஐயனார் துணை மே சிறகடிக்க ஆசையும் பாப்பேங்க
உஹம்
அண்ணாமல கதை தெரிஞ்சு வச்சுக்குவேங்க அழகே அழகு பாண்டியன் ஸ்டோர்ஸ்சு எல்லா கதையும் என்ன ஓடிட்டு இருக்குதுனு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவேங்க மத்தபடி நாட்டு நான் அது ரெண்டும் மெயினா பாப்பேங்க
ஹம் உஹம்
உ
சிறகடிக்க ஆசைநல்லா இருக்க பாண்டியன் ஸ்டோர் நல்லா இருக்கும் ஐயனார் துணை நான் பாக்கறது இல்ல ஐயனார் துணையிலும் ஆஹ் ஐயனார் துணை நான் பாக்கறதுல மேக்சிமம் டைம் கிடைக்கும் போது ஏதோ ஒரு நாடகம் பார்ப்பேன் அப்புறம் அதிக நாடகம் பார்க்க மாட்டேன் படம் தான் பாத்துட்டு
செரி செரி செரி செரிங்க
அப்புறம் இந்த குக்கு வித்து குக்கு வித்து கோமாளில வறதுல அது பாத்து ஆஹ் அது வார வாரம் பாத்துருவாங்க
கூட பார்பப்பீங்களா
ஆஹஹ அவங்காம் இதெல்லாம் பார்கக்கவே மாட்டாங்க நான் மட்டும்
செரி செரி ச
நான் மட்டும்தாங்க டிவிலாம் சாப்பாடு கூட இல்லாம பாத்துக்கிட்டே இருப்பேன் அவர் எல்லாம் பார்கக்க மாட்டாரு அவங்களுக்கு இதெல்லாம் புடிக்கவவே புடி எஸ்
ஆ சேரி சேரி சேரிங்க
ஆ அவங்களுக்கெல்லா வெளியில போறது ரொம்ப புடிக் பசங்க எங்க வீட்டுக்கார்ரு மூணுப் ட்டுக்குமே வந்து வெளில போட இந்த டிவி பாக்குறது ஃபோன்‌ பாக்குறது னோ அதிகோ யூஸ் பண்ண மாட்டாங்க எங்க பையங் கூட ஃபோன் பாத்துட்டு இருப்பா மெயினா ஃபோன்ல பாத்தனா அப்டியே பாத்துட்டே இருப்பா ஆனா பிள்ளையு எங்க வீட்டுக்கார்ரு வெளில போய் சுத்துரதா ரொம்ப விரும்புவாங்க அப்டியே சுத் ட்டே இருக்கணு சாப்பாடு கூட இல்லாட்டி கூட அப்டின் பாப்பாங் எங்கயா இருந்தாலு போயிருவாங்கன் வெச்சுக்கோங்களே ஸ்கூல்ல ஏதாவது டூர் கூட்டி போனா காலேஜ்ல கூட்டி போனாலு போயிருவாங்க எங்க பொண்ணு அப்புறோ கோயில்னா அதிகமா போயிருவாங்க எப் எப்டியும் மாசோ ஒரு ரெண்டு டைம் மு எதாவது ஒரு ஊருக்கு போவாங்க அவங்க ஆயா ஊருக்கு போவாங்க
ஆ டூர் அடிச்சுட்டே இருப்பாங்க
ஆமா அவங்களால ஒரு பக்கோ இருக்கவே முடியாதுங் ம்
ஆஹா சேரி சேரி சேரிங் ஆ நாங்களு போவோங்க நாங்களு எங்கயாவது போயிட்டே இருப்போங்க
ம் ம் பஸ் ஸ்கூல் லீவ் விட்ட தான போவ முடியு
ஆ ஆமாங்க அது சாட்டர்டே சண்டே சொல்றாங்க மெயினா சாட்டர்டே சண்டே மெயினா லீவாதா இருக்கு ஆமாங்க ஆமாங்க
டைம் போயிட்டு வந்துருவீங்க
ஆ ஆமாங்க வாரோ ஒரு டைம் படத்துக்கு போயிட்டு வருவாங்க இல்லைங் கோயம்பத்தூருங்க
ஓ கோயம்புத்தூரு சேரிங்க இந்த கோயம்புத்தூர்ல டா டான்ஸ் மாஸ்டர்னு வீடியோ போட்டுட்டு இருக்காரு அந்த கட தெரியுமா உங்களுக்கு அது
ஆ தெரியு தெரியு செஃப்பு அவ தெரியுங்க கொஞ்சோ இங்கிருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரு இருக்கு இல்லைங்க இல்லைங்க வேணா ஆ ஆடர் பண்ணி சாப்ட்ருக்கோங்க
அங்கயா ஓ இருக்குங்களா ஏன்னார பிரியாணிதா மெயினா போர்றாரு வீடியோல பிரியணிதா வாங்குவீங்களா இல்ல
அப்டியெல்லா இல்லீங்க நறைய இருக்குங்க
ஆ ஆடர் போட்டுக்குவீங்க ம்ம் பிரியாணி நல்லா இருக்கா
ஆ இருக்குங்க நீங்க என்ன சமைப்பீங்க ஸ்பெஷலா
எனக்கு வந்து இப்போ என்னஸ் சாப்பாடு சாம்பாரு இட்லி தோச இந்த மாரி குழி பணியாரோ இது மாரிதா செய்வ வந்து பிரியாணி தக்
எனக்கு தக்காளி சோறு எல்லா செய்யவே தெரியது பிரியாணி தக்காளி சோறெல்ல செய்ய தெரியாதுங்களா
ஆஹா
என்னங்க இத்தன நாள் இருக்கிங்க தாக்களி சோறு செய்ய தெரியாது பிரியாணி இல்ல நானு செய்வேங்க ஆனா என்னன் இருந்தாலுமே பிரியாணி வந்துட்டு நறைய விதமா டிஃப்ரெண்டா இது பண்ணி பாப்பாங்க
ஆ பிரியாணி இப்ப செய்வங்க அது எதா இருந்தாலு அது
ஆமா மாமா சேரி சேரி சேரி சேரிங் ம் ம் ம் செய்வங் ஆ செய்வங்க
ம் நாலஞ்சுதா
ஆ ஆமாங்க வீக்லி ஒன்ஸு அப்பப்ப புதங்கெழம எடுப்போங்க
ம் புதங்கெழம மட்டுந்தா இந்த நான்வெஜ்ஜு சாப்புடுறதுல அது செவ்
செவ்வா வெள்ளி அது மாரியெல்லா பாப்பீங்களா இல்ல இல்ல பாக்க மாட்டோங்க நான் எங்க வீட்டுக்காரு எங்க பையன் மட்டும்தான் இருக்கோங்களா அதனால அதெல்லாம் பாக்க மாட்டேங்க ஆ ம் மாமனார் மாமியா கூட இருந்தா வேணா அப்டி பாப்போங்க
ஆமா பெரியவங்க இருந்தா இது வெள்ளிக்கிழம சாகா
ஆமா ஆமாங்க பிரச்சனை ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க செரி என்னோட டைம் முடிஞ்சிங்க நீங்க கால் பண்ணுங்க நான் தான் கால் பண்ணியிருந்தேனு நெனக்கிறேன் ஏ டைம் முடிஞ்சது நீங்க
இன்னும் காலர் ஆவலிங்க
அப்டிங்களா சேரி ஓகே நானே கால் பண்றேங்க ஒரு ரெண்டு நிமிஷம்
ஓகே
ஓகே